வணக் நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கறேங்க பசங்க எல்லா நல்லா இருக்கறாங்களா எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க
ஆ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எல்லாரும் கூலுக்கு போயாச்சு எல்லா வேலையு முடிஞ்சுதுங்க
செரிங்களா எங்க வீட்ல தம்பிக்கே ஒடம்பு முடியலீங்க இந்த நீர் வந்து அதாவது தண்ணி வந்து ரொம்ப மாசா இருக்குதுங்களா ஒ ஒடம்பு செரில்லாம போயிருது தண்ணில வந்து நெறைய சாக்கட கழிவு இந்த மாரி எல்லா கலந்து வந்துருதுங்க அதனால ரொம்ப உடம்புக்கும் முடியறது இல்ல எல்லாத்துக்குமே நல்லா இல்லாம போகுதுங்க
ஓ மழ பெஞ்சங்ககாட்டி தண்ணி கலப்படம் ஆயிடுச்சுங்களா
ஆமாங்க அப்றோ நாங்க இருக்கிற ஏரியாவுல வந்து தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குதுங்க அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் எல்லா வந்து குடிதண்ணீநீர்ல வந்து கலக்கரங்காட்டிக்கு உங்களுக்கு நீர் மாசுபட்டுறுது அப் அப்பறோ பாத்தா அந்த தண்ணிவே நம்மோ குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கு பயன்படுத்துறதுனால அது என்ன ஆகுதுனா ஒடம்புக்கு முடியாம போயிருது நல்லாகுது மறுபடியு வந்து ஒடம்புக்கு முடியாம முடியாம அடிக்கொருக்கா நல்லா இல்லாம போகுதுங்க
ஓ அப்டிங்களா ஆமாங்க நீர் மாசுபாடுங்கிறது ரொம்ப மோசமான விஷயந்தாங்க தன் அ த தண்ணிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது எல்லா உயிர்களு உயிர் வாழறக்கு தேவையானது தண்ணி தா அது கெட்டு போச்சுன்னு வச்சுக்கங்க தண்ணியோட தூய்மையே கலந்துருச்சுன்னா ரொம்ப எல்லா உயிரினங்களுக்கு ரொம்ப கஷ்டதாங்க அதுதான்ங்க ரொம்ப கஷ்டோ வேதனையா இருக்கு
ஆமாங்க அது எப்டினு பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு தொழிற்சாலை கழிவுனால இந்த சாய தொழிற்சாலைகள் ரசாயன ஆலைகள் எல்லா நெறைய இருக்குங்களா அதுனால வந்து அது வெளியேற்றக்கூடிய நச்சு வந்து நேரா மாசுபடுத்துது அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கழிவுகள்லயே மக்கள் என்ன பண்றாங்க அப்டினா சாக்கடைய கலக்குது அதுக்கப்பறோ பார்த்தீங்கனா இந்த பிளாஸ்டிக்கு இருக்கு பாத்தீங்களா பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து அதிகமா நீர்நிலைல நெறைய போடுறாங்க அப்ப நேரடியா அது கலக்கு போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்ப மாசுபட்டு தா வருது வீட்டுக்கு அது போக அப்பறோ விவசாயிகள் பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய செயற்கை உரமாகட்டு பூச்சிக்கொல்லி மருந்து இதுவு வந்து மழை நீர்ல அரிச்சு வரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நிலத்தடி நீர்ல கலக்கும் போது உங்களுக்கு குடிண்ணீரு வந்து ரொம்ப மாசுபடுதுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தா இப்ப வந்து தண்ணி வந்து நிலத்தடி நீரும் கூட பாதிப்படையுதுன்னா அது இது நீங்க சொன்னது கரெக்ட் எப்படின்னா இந்த நம்ம போடுற பிளாஸ்டிக் வந்து இந்த நெகிலின்னு சொல்லுவாங்கங்க அந்த குப்பையை வந்து தண்ணிக்குள்ளேயே போடக்கூடாதுங்க அது வந்து மக்கறக்கு மண்ணாகட்டும் தண்ணிஆகட்டும் எதுக்குள்ளயு போடக்கூடாது ஏன்னா மக்கக்கு ரொம்ப நாளாகுங்களாம் மக்கவே மக்கக்காதமாம் அப்படியே தா இருக்குமாம் அந்த இடத்துக்கு இருக்கும்போது மண் வளத்த அதிகப்படுத்துற மண்புழு இதெல்லாம் எதுவுமே உற்பத்தி ஆகாதனால அந்த மண் வளம் வந்து கெட்டு போயிரும் அதே மாரி நீ தண்ணிக்குள்ள போடும் போது தண்ணிலலுக்க சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு ஆக்சிஜன் லெவல குறைஞ்சுபோகுங்களாம அப்ப அத மீன்காம் சுவாசிக்க முடியாது மத்த உயிரினங்கள் எல்லாம் வாழ முடியாது நம்மளும் வ தண்ணி யூஸ் பண்ண முடியாது எல்லாமே தொழிற்சாலையில இருந்து நீங்க சொன்ன மாரி ரசாயன கழிவுகள சுத்திகரிக்கப்பட்டுட்டுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகள சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆத்துல விட்டா அது என்ன ஆகாதுங்களாமா அது அப்படியே நேரடியாக போகும்போது இவ்வளவு மாசு ஆகுது தண்ணி ஆனா தண்ணி தங்க ரொம்ப முக்கியம் அ கெட்டு போன தண்ணினால நம்ம குடிக்கவும் முடியாது விவசாயத்துக்கும் உயோகப்படுத்த முடியாது ஆங்க அப்புறம் விவசாயத்த நீங்க சொன்ன மாதிரி இந்த செயற்கை உரத்தை போடும் போது அது என்ன உ செயற்கை உ மண்ணுல போடும்போது அது மழ வர மழுங்க மழ வந்து அந்த செயற்கை உ ரத் அது மண்ணுல இருக்கு முலுங்க அத அ அப்படியே அடிச்சிட்டு போய் ஆத்தலயோ இந்த மாதிரி குளத்திலயோ கலந்துருங்களாமா ம மழத்தண்ணி மூலியமா பரவி போயிரும் போகும்போது அது உள்ள கலக்கும் போது அந்த தண்ணியும் கெட்டுருங்களாமா அப்புறம் விவசாயத்துக்கும் கூட நிலத்தடிநீர் வந்து அந்த கெட்டு போன தண்ணி வந்து விவசாயத்துக்கும் கூட பயன்படுத்த முடியாது பயன்படுத்தினா அந்த பயிர்கள் எல்லாம் விளையாதாமங்க பூரா வளராம அப்படியே நிக்கும் தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம சொல்ற தண்ணி பாத்தா நம்ம பாத்தா வித்தியாச தெரியாது ஒரே மாதிரிதா இருக்கும்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா தண்ணியில
ஆமாங்க நீங்க சொன்ன மாரி கழிவு நீரையும் கூட மறுசுழற்சி செஞ்சு தொழிற்சாலை கழிவுில முறையாக சுத்திகரிச்சு குடுத்தாங்கன்னா அப்ப கொஞ்சம் நீர் மாசுபடுறதா தடுக்கலாம் அதே போல நீங்க சொன்ன மாரி பிளாஸ்டிகக்கு திட கழிவுகள எல்லாம் வந்து நீர்நிலைகள்ல கொட்டாம கொட்டுவத வந்து கொஞ்சம் மக்கள் தவிர்த்துட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த இதுல கலக்காம நல்ல முறைல நீர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போக இயற்கை உரங்களை பயன்படுத்த த்துனாங்கன்னா உம் தண்ணி உஹ வந்து அதாவது நீர் தூய்மையாவும் கிடைக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே நீரு மாசுபாடு இது எல்லாமே வந்து குறைச்சுக்கலாம் இல்லைங்களா
ஆமாங்க எங்க வீட்டு உஹம் பக்கத்துல இங்க ஒரு ஆறு இருக்குதுங்க அதாவது நாலஞ்சு ஊடு தண்ணி பாள மாட்டா இருக்கு அதுக்கு கீழேஆறு ஆத்து தண்ணி போகுதுங்க அதுல வந்து இந்த கறிக்கடைலாம் வச்சிருப்பாங்கங்க அந்த கழிவுக எல்லாம் கொண்டுங்க சாக்கு சாக்கு மூட்ட மூட்டையா அத புல்ல அதுக்குள்ள தாங்க கொட்டி வைக்கிறாங்க கழிவுகல்ல அந்த கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி இது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகபழுுங்க அதை சாக்குள்ள போட்டுங்க தண்ணிக்குள்ள தாங்க போடுறாங்க அப்புறம் இந்த நாயி இதல இறந்துருச்சு நா அதே சாக்குல கட்டி தண்ணிக்குள்ளதாங்க போடுறாங்க வீட்டு குப்பையை அந்த இடத்துக்கே போனா ரொம்ப வாசமங்க அப்ப அந்த தண்ணி எவ்ளோ கெட்டுப் போகும் ஆனால் அவங்க அவங்களுக்கு சுத்தரிகரிக் குப்பைய மறுசுழற்சி பண்ற இடம் இருக்கு குப்பையை கொண்டி குப்பை தொட்டில போடுறதே இல்ல யாருமே எல்லாத்தையும் கொண்டு தண்ணிக்குள்ள தாங்க போடுறாங்க அதை ரொம்ப பாக்குறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த இடத்துக்கு போனல்லாம் ரொம்ப வாசம் வாரம் வாரம் நீங்க சில பக்கம் டெய்லி வந்து கம்பெனி குப்பையும் கூட நிறைய பேருங்க அந்த வேஸ்ட் ஆகுற மை வைக்கோல்ன்னு டர்மோக்கோள் குப்ப அதன் கூட கொனந் ஆத்துக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க நா பாத்தேங்க அவ்வளவு குப்பையை போட்டு வச்சிருக்காங்க அப்ப அந்த தண்ணி அது கலந்து அந்த தண்ணி வேற பக்கம் ரொம்ப தூரம் போகுது அது ஒரு டேமுக்கு போகுதாம அங்க அந்த தண்ணி மழைத்தண்ணி ஃபுல்லா அடிச்சு வந்து அப்ப அங்கங்க அங்கங்க ஓவ் ஒரு ஊர்லயும் இந்த குப்பையை போடும் போது அந்த தண்ணி ஃபுல்லா மாசுடைஞ்சு அந்த டேமுக்கு போய் அதுல மீன் எல்லாமே இருக்கும் அது விவசாய நிலத்துக்கும் பயன்படுத்துவாங்க டேம் தண்ணி அப்ப எவ்வளோ கெட்டு போகுதுங்க இது எல்லாமே நம்ம தானே காரணம் மக்கள் தாங்க காரணம் நம்ம வந்து தூய்மையா வச்சுட்டா எதுவுமே மாசுடையாதுங்க ஏனுங்க
ம் கண்டிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபா அடையறதுங்கிறது வந்து மழை நீர் பூமிக்குள்ள ஊடுருவி செல்லுதுங்க அப்ப செல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள் செயற்கை உரங்கள் அப்புற பாத்தா அந்த ரசாயன கழிவு இதெல்லா கலக்கும் போது ரொம்ப பெரிய அளவுல குடிநீர் வந்து குடிக்கிறதுக்குல்லா பாதிக்கப்படுது அது வந்து நம்மளுக்கு தெரியிறத இல்ல அதே போல தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேற்றப்படும் அந்த அதுல வந்து பாதரசம்னு சொல்லி ஒரு அ இது திரவம் வருங்க அது வந்து ஈயம் பாதரசம் இந்த மாதிரி வரும்போது கச்சா எண்ணய பண்ற நச்சு வேதி பொருட்களு இருக்குது அப்போ அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிகப்படியான நச்சுத்தன்மையு வந்து ஆ அந்த நீர்ல வந்து கலக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அமஞ்சிருது அப்போ அதைய குடிச்சு வாழக்கூடிய உயிரினங்களுமே கடுமையா பாதிக்கப்படுதுங்க அதே போல விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் அதுல வந்து சலவை தூள் போடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா நீர்ல கலக்கும் போது அதிகமா வந்து பாஸ்பரஸ் நைட்ரஜனை வந்து அ எ வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா உயிரிகள் நுண்ணுயிரிகள் சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்றதுக்குமே அது என்ன ஆகுதுன்னா பாதிக்குது அது போல அது நாம குடிக்கு போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பெரு அளவுல வந்து அதாவது அந்த பிராண வாயு அது வந்து கொறஞ்சு மூச்சு வுடுறதுக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய பேர் அதுல இற ந்து போயிறாங்க அதனால மனிதர்கள் என்ன பண்ணலனா முடிஞ்ச அளவுக்கு அந்த, கொட்டுறது சாக்கடையை கலக்கறது தொழிற்சாலைகளை வந்து சுத்திகரிச்சி எல்லா பண்றத அந்த மாதிரி பண்ணனாங்கன்னா கொஞ்ச காற்று அதாவது நீர் மாசுபடுறது த வந்து நாம கொஞ்ச தவிர்க்கலா இல்லிங்களா
ஆமாங்க இப்ப நீங்க கொஞ்சமாவேங்க மழ அதாவது நம்மளுக்கு தண்ணி வறது நல்ல தண்ணி வரும்போது அப்புறோ மழ பெய்யற சமயமா இருந்தா நம்மள என்ன சொல்லுவாங்க தண்ணி காய்சி குடிங்க அப்படிதா சொல்லுவாங்க நம்ம குடிக்கு போது நம்ம கொழந்தைகளுக்கு வயிற்று போக்கு காலரா டைபாய்டு இது எல்லா காச்சலு இந்த காச்சலு அடிக்கொருக்கா இந்த தண்ணினால தாங்க ஆ காய்ச்சல் வரது ஏனா தண்ணி வந்து மழ தண்ணி கலந்து கொஞ்ச கலப்படமானாலே நாம எப்ப எப்பவுமே வர தண்ணிக்கே கொஞ்ச மழ பெஞ்சு கொஞ்ச கலப்படமானாலே உங்களுக்கு அவ்ளோ பிரச்சன சன வருது அவ்வளவு நோய் வருதுன்னா இந்த அதிக ரசாயனங்கள கலக்கு போது எவ்வளவு பாதிப்பு வருங்க நெறைய பக்க பாத்துருக்கேங்க நீர்னால ஒரு ஓவ்வோர் ஊர்ல எல்லா தண்ணீனால ரொம்ப கஷ்டோ நீங்க வேற எங்க தோட்டத்துல இருக்கிறக்க கெணத்துல பக்கத்துல ஒரு பேப்பர் மில் இருக்குதுங்க அங்கிருந்து ஒரு கழிவு வந்து தண்ணீல கலந்திருச்சு ஆட்டருக்குங்க பக்கத்தில எங்களுக்கு கெணறு போரு எல்லாமே இருக்கு பக்கத்தில ஒரு பள்ளமட்ட தண்ணி போங்க மழ பேஞ்சா எல்லா காட்ல இருந்து தண்ணி ஃபுல்லா போகு அந்த தண்ணி குல வந்து இது கலந்திருச்சாட்டருக்குங்க அவுங்க ஏதோ ஆ அவங்க கம்பெனியில இருந்து வரது கழிவு வந்துருச்சாட்ட இருக்குதுங்க கெணத்து தண்ணிய ஃபுல்லா வெள்ள கலரா மாறிடுச்சுங்க வெள்ள கலர் தண்ணிய ஃபுல்லா வெள்ளையா மாறிடுச்சு அப்புறோ மறு அது எப்டி கலக்குதுனே தெரிலங்க ஃபுல்லாவே வெள்ளையாயிடுச்சு பக்கத்துல ஏ ஒரு அஞ்சாறு பேத்துக்கு கெணறு வெள்ளையா மாறிடுச்சு தண்ணி மறுபடி போயீங்க அவுங்க கூட சொல்லி அ எல்லா க சொல்லி பெட்டிஷன் எல்லா கொடுத்து ரெடி பண்ணி இப்ப கலக் கலக்கறது இல்லைங்க அந்த தண்ணி வந்து ஃபுல்லா நாங்க விவசாயத்துக்கே யூஸ் பண்ணல வெளியதே விட்டோ ஏனா மரங்கல்லொ ஒரு மாரி நோய் வந்து வந்துருச்சு அந்த தண்ணி விட்டோனோமே அதுக்கப்புறோ எல்லாரு பேசிங்க இப்பதாங்க அத சரி பண்ணி இருக்காங்க இந்த மாரி தா நம்மளுதையு சின்ன நம்ம வீட்டு பக்கத்துல இப்டி இருக்குபோது பெரிய பெரிய கம்பெனியில கலக்குற தண்ணி ஆத்துல எவ்ளோ பெரிய பெரிய ஆத்துலலா கலக்கு போது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுங்க
ஆமாங்க முடிஞ்சளவுக்கு மக்களாகிய நாம தா வந்து இந்த மக்காலது நெகிழி பொருட்கள் கண்ணாடி மற்றும் பிற குப்பைகள எல்லா நீர்நிலைகள்ல கொட்டுறத தவிர்த்துட்டோம்னாலே முடிஞ்ச அளவுக்கு நாம நல்ல தண்ணியே குடிக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கெடைக்கு இல்லலைங்களா
ஆமாங்க செரிங்க எனக்கு கொஞ்ச வேலை இருக்கும ம் செரிங்க